ஹப்ஸ்
ஆ ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க
ஹா நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லார்க்கே
ஏதோ ஃபங்க்ஷன்லா போய்ட்டு வரணுன் சொன்னீங்க போனீங்ளா
போய்ட்டு வன்ட்டேங்க ஆமா அது ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் அதா எங்க ஊர்ல வந்துட்டு அவ்ங்க பெரிய ஆளு ஒரு ஜமீன் மாரின்னு வச்சுக்கோங்ளே அவுங்க வீட்டு பொண்ணுக்கு தா கல்யாணோ நல்லா பயங்கர இதுவா பண்ணிந்தாங்கங்க அப்டியே விமர்சியா பண்ணிந்தாங்க
அப்டியா ஆ அதுக்குதா அன்னைக் ரொம்ப க்ராண்டா அந்த புடவை எல்லா கட்டிட்டு போயிட்ருந்தீங்க போலர் க்கு பாத்தே குடும்பமா போய்ட்ருந்தீங்க
அவ்ங்க வந்து பத்திரிக்க வச்சு பைசாவு வச்சாங்கங்க ஆ துணி வாய்ன்க்கற்த்துக்கு ஆமா நா வந்துட்டு சரி நா வந்துட்டு என்க்கு க்ராண்டா அந்த புடவ ஒன்னு இருந்துச்சு சோ அதனால ஆர் ந்து எடுத்துட்ட இன்னு கொஞ்சு பைசா எக்ஸ்ட்ரா போட்டு பசங்க்ளுக்லா துணிமணி எடுத்துட்டே அதுல சோ ஆதுவ் போட்டாங்க அவ்ங்க பைசாவோட வெச்சு அந்த பத்ரிக்கையே அவ்ளவ்ஸ் தெலவு இருக்கும் போல இருக்கு அப்டி வச்சு கூப்ட்டாங்க
ஓ ஹோ அப்ப கல்யாணோ இன்னு ரொம்ப க்ராண்டா இருந்திருக்கு இல்லையா
கல்யானோ கேக்கனுன்கங்க அவ்ளோ இது கல்யாணோ வந்து யடம் பண்ணதே ஒரு பேலஸ்மரி பா ஐயோ சூப் ப்பர்ங்க சூப்பரோ சூப்பர் அது வந்துட்டு ஒரு பேலஸ் மாரி பண்ணிந்தாங்கங்க அந்த இடத்த அதாவ்து பெர் அ அதாவ்து மண்டபோ சேந்த ஒரு யடோ அந்த யடம் வந்து யடத்தையு எடுத்துக்குட்டாங்க மண்டபத்த தவர அந்த எடம் வெளிலல்லா புல்லு தி இன்டீரியர் டெக்கரேஷன் மாரி பண்ணி ஒரே பேலஸ் செட்டப்ல பண்ணியிருந்தாங்க ஆ ம் அதாவது டி சொல்றது இந்த காட் போட் மாரி வெ ச்சல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த அட்ட பெட்டில்லா ஆத மாரி வெத் ச்சு ஒரு அரண்மன மரியாத ஒரு இது செஞ்சு அப்புறம் வந்து இந்த பொண்ணு மாப்பிள்ளைங்க நடந்து வர்றதுக்கு ஒரு எடோ அது அப் அப்புறோ அவங்க நடந்து வரும்போது புகையெல்லா போட்டு பட்டாசெல்லா வெடிச்சு அதெல்லா செஞ்சுருந்தாங்க அ
த்லதா அது பெரிய இது வச்சிருந்தாங்க போர்டு ஒன்னு பாத்தே பொண்ணு மாப்புள்ள போட் டோ அதுல கூட பொண்ணு அப்டியே ஃபுல்லா உடம்பே மறையிற அளவுக்கு நகைகள் போட்டுருந்தா பாத்தே நல்லாருந்தது அதா பெரிய கோடிஸ்வரங்களா இருப்பாங்க போலருக்கு
எனக்கே நறைய போட்டுருப்பாங்கங்க இந்த ஒரு ஆயிரோ ரெண்டாயிரோ பவுனே போட்ருப்பாங்க ஏன்னாவுன்னா அவுங்க போட்டுருந்த ஒரு ஒரு ஒரு நெக்லஸ் அந்த ஒரு ஆரமே எவ்ளவோ சொன்னாங்க அந்த மாதிரி அது ஒவ்வொரு வேலைக்கு மாத்தி மாத்தி போட்டுருந்தாங்கங்க
அதுவு இப்போ நக விக்கிற வெலைக்கி இந்த மாரி வாங்கி போடறாங்கன்னா அப்ப எவ்ளோ இதுவா இருப்பாங்க அதே மாரி மாப்பிள்ளையுமே போட்டுருந்தாரு இந்த காலத்துல அந்த மாதிரி நம்ம பாத்ததில்லேல அந்த காலத்து அரண்மனை ராஜாக்கள் தா அந்த மாரி அ கழுத்து மறையிர அளவுக்கு அஆ ஃபுல்லா அந்த இது மாரி போடுவாங்கள்ல்ல நம்ம துணி எப்பிடி போடுறோமோ அந்த மாரி அதுவே நகையில போடுற மாரி போட்டுருந்தாங்க மாப்பிள்ளையோட போட்டோவு அப்டிதா இருந்தது கையிலயு நல்லா நம்ம போடற மாரி பெரிய பெரிய வளையல் மாரிலா ஏதோ போட்டுருந்தாரு
ஆமாமா அவுங்க பண்ண கல்யாணோ செலவுக் கு நம்பள்லா வந்து ஒரு இருபது முப்பது கல்யாணோ பண்ணிட்டு போயிலாங்க அப்படி அந்த ஒரு கல்யாணத்துக்கே அவ்ளோவு செலவு அந்த பொண்ணு கூட பார் தீங்கன்னா புடவையிலெல்லா வந்து கல்லு வச்சு அந்த மாரில்லாங்க
ஓ ஆமாமா இப்ப கூட கொஞ்ச கொஞ்ச நாளைக்கி முன்னாடி ஒரு பெரிய பிரம்மாண்டமா ஒரு அ கல்யாணோ ஒன்னு இணையத்துள இதுலல்லா வந்துட்டுருந்தது அந்த மாரி இருக் கு நீங்க சொல்றத கேட்டா ஆ அது எப்பிடி உங்களுக்கு பொண்ணு சைடு தா உங்களுக் கு சொந்தமா யாரு எது யாரு உங்களுக்கு சொந்தோ
சொந்தம்னா அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப தூரத்து சொந்தம்தாங்க அது எ எப்டின்னு எங்களுக்கு தெரியல ஆனா நாங்க அந்த ஊர்ல இருக்கறதுனால எங்கள வந்து கூப்ட்டாங்க நாங்க ஊருக்கரங்க ரொம்ப வருஷோ பழக்கோ
பாத்தீங்களா ஊருக்காரங்களுக்கே அவ்ளோ காசக்குடுத்து இப்போ பொடவையெல்லா வாங்கிக்கறதுக்கு துணி மணி வாங்கறதுக் குடுத்துரு காங்கன்னா அப்ப இன்னு சொந்தகாரங்களுக்கு எவ்ளோ குடுத்துருப்பாங்க
எவ்ளோ பண்ணிருப்பாங்க சொல்லுங்க அதா அவங்க ரெண்டு மூணு தலமுறையாலா தெரியுங்க எங்கள அவுங்க அப்பா அம்மாக்கு எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா பாட்டி அப்பிடி சோ அந்த இதுல்லா வந்து கூப்ட்டாங்க அவங்க அந்த மாரி
த்துக் உங்களுக்கு குடுத்து வச்சிருக்கே சாப்பாடு வகைகள்லா எப் பிடி இருந்தது வேறு ஏதாவது வெளையாட்டு அந்த மாரிலா வச்சுருந்தாங்களா
சாப்பாடெல்லா ஃபுல்லு ஸ்டால் மாரி போட்டுருந்தாங்கங்க நம்ம போய் எதுவேனா எடுத்துட்டு வந்து நம்பளே சாப்ல்லாங்க இந்த பைவ் ஸ்டார் ஹோட்டல்ல புஃபே மாரி போடுவாங்கல்ல அத மாரி போட்ருந்தாங்க அப்பறோ அது தவர பாத்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனுக்கல்லா பானிபூரி பஞ்சு முட்டாய் கட அது ஒவ்வொன்னுங்க சோளக்கட அந்த மாரி எல்லாம் போட் டுந்தாங்க அப்றம் பாத்தீங்கனா மெஹந்திப் போட்றதுக்கு ஒருத் தனி எடோ யார் வேணாப் போய் மெஹந்தி போட்டுக்லா அந்த மாத்ரி அது ஒன்னு அப்ற வந்துட்டு வளையல் அது அந்த மார்லா அடுக்கி வச்சிந்தாங்க அங்கச் ஃபுல்லு யாரு வேணாப் போயி அங்க வளையல் அவுங்ளே எடுத்துக்லா வரவுங்க கெஸ்ட் எல்லா எடுத்துக்லா அவுங்க வந்து கட கடக்காரங்க வந்து அங்கக் கடப் போட்ருப்பாங்கங்க ஆமா
ம் அப்போ கூட்டோ எப்டியு எவ்ளோ ஒரு பத்தாயிரம் பேர் வந்துருப்பாங்ளா கூட்டோ
பயங்ர கூட்டோ ஆனா அந்த கூட்டத்த சமாளிக்ற அளவுக்கு எடோ இருந்துச்சு அந்த எடத்துல பயங்கர பெரிய எடோ இல்ல அது ஆனா அவுங்ளோடது வந்து இணையத்ல கூட வந்துதுங்க நீங்கப் பாத்துருப்பீங்கன் நா நெனச்சே அவுங்ளுது நேத் க்கு முந்தா நேத்தெல்லாங் கூட நெறய ஓடிட்ருந்தது வைரலா
அய் ஓ நாப் பாக்லியே நீங்க அனுப்பி விடுங்க நாப் பாக்றே அப்போ அத அதுக்கப்ற அந்த பொண்ணு வந்து அ வரவேற்புக்கு வந்து வேற மாரி அ ட்ரெஸ் போட்ருந்தாங்ளா மொதல வந்து பொடவ பயங்கரமாக கட்டிந்தாங்க பாத்தே எதோ தங்க அந்த வைர கல்லெல்லாம் பதிச்ச மாரி எதோ சொல்லிருந்தாங்க பொடவ அத பாத் த்ருந்தே அது அந்த போட் டோல அங்க கூட போட்ருந்தாங்க உங்க வீட்டு பக்கத்துல வச்சிருந்தாங்கல்ல அதுலியும் போட்ருந்தாங்க அதுக்கப்பற வரவேற்பு விழாக்கு என்ன போட்ருந்தாங்க
அதுக்கு எதோ காந்தராஜ் சோழி ஆ அந்த லெகங்கா அந்த மாரி எதோப் போட்டுந்தாங்க அது வந்து அதுவே ரொம்ப டிப் பிரெண்டா இருந்ததுங்க அந்த நார்மல் லெகங் கா கால்ரச்சோழி அது ஒரு மாரி இருக்குல இது ஒரு மாரி வந்து வெஸ்டனைஸ் மாரி இருந்துது இங்க இருக்கிறது மாரியு இருந்துது ரெண்டு ஒரு கலந்த ஒரு இதுவா இருந்துச்சுங்க அப்டி வெச்சிந்தாங்க அவுங்க
அதுவே நம்ப இப்ப நம்ம நார்மலா வாங்க போனாலே ஒரு சாதார்ண ஆளுங்ளே வந்து இந்த மாரி ரிசப்ஷனுக்கெல்லாம் போட்றது நல்லா ஒரு லட்சோ ரெண்டு லெட்சன் சொல்றாங்க இப்ப இவுங்கெல்லா கோடி கணக்ல இருக்கும் போலருக் கில்ல துணிங்க வெலையெல்லா அதெலா எதுக்கு மறுபடியு யூஸ் பண்ணுவாங்கனு தெரில பரவால்ல அந்த மாரி செலவு பண்றதுக்கு மனசு வேணுமே
மான கண்டிப்பா அவுங்ளுக்கு வந்து ஒரு ஞாபகார்த்தமா வச்சுப்பாங்க போலருக்கு இல்ல அது கூட அ பசங்ளுக்லா நெறயா வெளையாட்டுலா இருந்துச்சுங்க சும்மா ஒரு மேஜிக் ஷோ மாரி வெச்சிந்தாங்க அது அப்பற வந்து ட்டு ஒரு அ போட்டோ போயி எடுத்துக்ட்டாங்க அப்றோ அவுங்ளுக்கு வளையாட்றதுக்கான இதெல்லாமே கொண்டு வந்து எறக்கிந்தாங்கங்க இந்த சறுக்கு மரோம் அப்றோ ஊஞ்சல் அது இதெல்லா எல்லா நெறய கொண்டு வந்து எறக்கிந்தாங்க அந்த மாரி
ஓ ஆ பரவால்ல உங்க பையனுக்கு நல்லா பொழுதுபோக்கா இருந்துருக் கு இந்த
போகுது போ ஆமா ஆமா நல்லா நல்லா இருந்துச் சு ஒரு மாரி அ டி ப்ரென்டா ஒரு மாரி நம்ளுக்கு ஒரு இது புதுசு இல்லய
ஆமா ஆமா இந்த மாரி மறுபடியு எங்க பாக்க முடியு ஆ இந்த மாரி வந்து நமக்கு வாழ்நாள்ல ஒரு தடவைதா வேற உங்களுக்கு அது உங்க சொந்த ஊருக்கு நீங்க போனதுனால உங்களுக்கு அது கெடச்சிருக்கு
கெடச்சிருக்கு ஆமா அது கூப்பிட்டு நாங்க பாவ அவங்க ஃபோன் பண்ணியு கூப்ட்டாங்க என்ன நா அப்ப சொன்னே நா எப்படியு வருவேங்க வந்துட்டு நா வரே அப்டின்னு சொன்னே சரி கூப்ட்ட மரியாதைக்கு நம்ப போனுல்ல நெறைய பேர் இல்லைங்க ரெண்டு மூணு வேலையெல்லா போனாங்கங்க நாங்க அதெல்லா போலங்க நாங்க ஒரு வேல மட்டு்தா போயிட்டு வந்தோ
ஓ அந்த மாதிரியு இருக்கா காலையில மதிய உணவு எல்லா வச்சு குடுத்துட்டே இருப்பாங்க போலல்ல அதா பத்தாயிரம் பேர் கிட்ட வந்தாங்கன்னு சொன்னாங்களே அப்ப சாப் படு வேல ஓடிக்கிட்டே தா இருக்கு இல்லையா
ஆமா அவங்க ஆனா எல்லா வேலைக்கு நீங்க வரணுனு சொல்லி தாங்க கூப்ட்டாங்க எல்லாரையுமே அப்டிதா கூப்பிட்டாங்க எல்லா வேலையு வந்து உங்க வீட்டு கல்யாண மாறிதா நீங்க நடத்தி குடுக்கணு அதனால நீங்க வந்து அத பத்தி எல்லா கவலையேப்படாதீங்க இவங்க எ கூப்டிருக்காங்களே நம்ம ஊரு காரங்க தானே சும்மா ஒரு வேல போனா போது அப்டின்னு நீங்க நெனைக்காதீங்கன்ந்தா சொன்னாங்க எனக்கு வந்துட்டு டா யம் வேற இல்லீங்க நா திரும்ப ஊருக்கு கெளம்பி வர வேண்டியதாச்சா அதனால நா சும்மா ஒரு வேல மட்டு போனேங்க
அப்ப அவங்க வந்து நமக்கு நீங்க போயிட்டு வரும்போது அந்த இது மாரி குடுப்பாங்கல்ல அவங்க ஏதாவது ஒரு பரிசு மாரி குடுப்பாங்கல்ல அந்த மாரி ஏதாவது குடுத்தாங்களா நல்லா ஞாபகார்த்தமா உங்களுக்கு
ஆமாங்க அவங்க தாம்பூல பை குடுத்தாங்கல்லங்க அதுல அழகா எல்லாமே அந் த வெத்துல பாக்கு அதெல்லா வச்சு குடுத்துட்டு ஒரு அழகான சேலங்க ரொம்ப அழகா இருக்கு அது அந்த சேலயே நல்லா வில உயர்ந்ததா இருக்கு அது மாரி வச்சு அது ஒரு அழ க ஒரு கிஃப்ட் பேக் பண்ணி அதுக்கு ஒரு பிளவுஸ் வேற வச்சு குடுத்தாங்கங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அ அவங்க வந்து மாப்ள வந்து ஏதோ அந்த இந்‌ இந்த வி ஊர்காரங்க அந்த வடக்கு சைடு போல க்கு அந்த ஊர்ல நெய்யற ஒரு பட்டு சேல அத வந்து வச்சு குடுத்தாங்கங்க
அப்பா பரவாயில்லையே ம் நம்ளு ஞாபார்த்தமா வச்சுக்கலா
வச்சுக்கலா ஆமா
ஆ அதுல வந்து அந்த பொண்ணு மாப் ப்பளையோட பேரோட முதல் எழுத்து ஏதாவது பதிச்சிருந்துச்சா அந்த மாதிரி ஏதோ கேள்விப்பட்டே நீங்க உள்ள பிரிச்சு பாக்கலையா அந்த உள்ள முந்தாணிக்கிட்ட தோ அப்டி இருக்குனு கேள்விப்பட்டே
ஆமா அவங்களோட இது பேர் பேர் போட்டு ஆமா ஆமா அது இனிஷியல் மட்டு போட்டு அப்டி வச்சிருந்தாங்க
ஆ அதா அதா அதா நானு இங்கயு சொன்னாங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க போயிட்டு வந்தாங்க அவங்களு இதேதா சொன்னாங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துதுனு
ஆமா மா நான் அனுப்ச்சி விடுற உங்களுக்கு அந்த இத நீங்க இல்லன்னா வீட்டுக்கு வந்தாலு பாருங்க அத ஒரு இது பாக்கணு இங்க நா போட்டோஸ் வீடியோல்லா வேற நெறைய எடுத்தேங்க
ஆ அதெல்லா போடுங்க நீங்க இணையத்தளத்துல போடுங்க இல்ல எனக்கு தனியா அனுப்பி விடுங்க
அனுப்பி விடுற கண்டிப்பா கண்டிப்பா அ சரி வாங்க நீங்க வந்தா நம்ம போனா ஊருக் பக்கா அவங்க வீட்டுக்கூட போலா அவங்களுக்கு ரொம்ப புடிக்கு சந்தோஷப்படுவாங்க
ஆ செரி அப்ப உங்க கூட வரும்போது ஒரு நாள் வர
வாங்க ஆமா செரிங்க ஆ செரி